ரெண்டேரு ஒரே மாரி சொல்றோ
நீங்க இன்னொர் வேணுன் சொன்னீங்கல நா கண்டுபுடிச்ட்ட
ம் சேர் ஓகே சேர் சேரி ஓகே ஓகே ஓகே ஓகே சேரி சும்மாதா கூப்ட்ட என்ன பண்ற என்னன் தெரிலியே காலைலேந் கூப்புல்லியேன் கூப்ட்ட
நா அன்னிக்கே சொன் சொல்லணுன் இருந்தே மறந்துட்டே யார் கூட போலா யார் கூட போலான் யோசிச்சுட்டே இருந்தோல்ல
ம்
உங் பையனவே கூப்ட்டு போலா அவர் ஃப்ரீயா தா இருக்குறாரு
சேரி ஓகே
சொல்லுங்க
எங்க அவள போய் ப ஆமாமா தூக்க வருது இன்னிக் வெள்ளி கெழம தூங் கூடாதுன் நானு முயற்சி பண்ற போய் குளிச்சா வ் சரியாய்ரு
த்த போற போய் பப்புவ தூக்கிட்டு வந்து உட்ற பாருங்க எல்லா தூக்குமு பறந்து போய்ரு
பறந்து போய்ரு சொன்ன மாரி நீ போய் குளிச்ட்டு வந்ததுக்கப்றோ அவள கூப்புட்டு வாமா இல்ல குளிக்க வுட மாட்டா கதவு தட்டிட்டே இருப்பா
நா அங்க தா கூப்புட்டு வந்து விட போற
அத்தாண்டி நானு அதுக்குள்ள போய் குளிச்சுட்டு வந்துர்றேன்ன
ஆ நானு அஞ்சு வீட்டுக்கு போய் ட்டு ஒரு வேல இருக்குது முடிச்சுட்டு அப்றோ அப்டே பாப்பாவ கூட்டிட்டு வந்துர்றே
சேரி சேரி சேரி ம் சேரி
ஏனா நாங்கலா அப்பறோ எறக்கி உட்டுட்டு வந்து தலைக்கி குளிக்கணு கொஞ்சோ வெளிய போறனா
போயிட்டு வந்து குளிக்கிணுமா
ஆ ஹா போறக் முன்னாடியே குளிச்சிருவே
தலைக்கு அதா நேரோ காலமா தலை குளிக்கெல்லா வந்து கொஞ்சோ நேரத்துல குளிச்சு எனக்கு முடி அடர்த்தி இல்ல இத்துனோன்டுதா முடி இருக்கு அதனால தெரியாது நீ என்ன இந்நேர குளிச்சன்னா சளி மொதலே சளி புடிச்சிருக்குது
ஷாப்பு வாங்ட்டு வரணுண் நெனச்சுத மறந்துட்ட எங்க இந்த மாசி லீவு சாமானே வாங்க போலல்ல சாமான் வாங்னேன்னா அங்கேயே ஷாம் ஷாம்போட அந்த சாஷிட் பாடிலு உட்க்கா வாங்கிட்டு வந்துருவ முப்பது பாக்கெட் நாப்பது பாக்கெட் அப்டி போட்டு வச்சிருப்பாங்க இருபது பாக்கெட் போட்டு வச்சிருப்பாங்க நா வந்த்ட்டு அது ரெண்டு வாங்கிட்டு வந்துடுவ ஆ ஆமா அது ஒரு மாச ஒன்ற மாசத்து தாராளமா வரு ஏனா உங்க பையனு இப்பலா வந்துட்டு நெறைய ஷாம்பு போட்டுத்தான குளிக்கிறாரு
மக்கும் ஆமா உங்க மாமாவு அப்டிதா பண்ணுது நா எனக்கு வாங்கி வச்சா மாமாவு போட்டு குளிச்சுக்கிறாரு
ஆ
அப்பதா முடி நிக்குமாம்மா இல்லன்னா முடி நிக்காதாமா முடி நின்னா என்ன நிக்காட்டி என்ன
ஹுஹும்
ஆம்பள பசங்களுக்கு முடி எப்டி இருந்தா என்ன
வெளிய நாலு எடத்துக்கு போறாங்கல்ல
ம்ம் அது சரிதா ச இப்ப நீயே இன்னொரு தடவ கட வீதிக்குபோனேன்னாப்பா எங்க எனக்கு சொல்லு இந்த பாத்ரூம் கிளீனரெல்லா வாங்கணு
போணூம் இந்த டைம் ஆஃபர் போட்ருக்கா அப்பவே போய் வாங்கியிருக்கலா
முடி இல்ல இனிமேல்தா போடுவா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்குல்ல
ஆ ஆமா இப்ப ஏழாந்தேதி வரைக்கும் போயிருக்கு லாம் ச் ஆயி ரூபாய்க்கு மேல வாங்குனா ஏழாந் தேதிக்குள்ள இன்னொரு அம்பது பர்சன்ட் ஆஃபர் இருக்கு அது வாஷிங் லிக்விடுக்குல்லா
அப்டியாத் தெரியாம போச்சே
சேரி பின்ன என்ன பன்றது இந்த டைம் அரிசி எல்லாவு வாங்குணுல்ல
ஆ ஆமா பாப்பா நானு இந்த மஞ்சள் கலர்ரு இருக்குதுல்ல லிக்விட்டு் பத்து ரூபா பாக்கெட்டு அது என்னன்னு பேரு ஃபேப் ஆ அது ஆமா எப் ஏ பி அதுதா வாங்க அது பரவாலப் பாப்பா அதா வாங்கிக்கிற
தெரில ஆனா அது பத்து பத்து ரூவாய்க்கு வாங்க இருக்கு இது மொத்தமா வாங்கி வச்சுட்டோனு வச்சுகோங்க தெரியவே மாட்டிங்து அது வாட்டுக்கு தொரக்குது
எனககெல்லா மூணு மாச நாலு மாசத்துக்கு தாராளமா வருது
ம்கும் எனக்கு அது அது ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சிருந்த ரெண்டு டப்பா ஆனா அது நீட்டாவே இல்ல அழுக்கு சரியாவே போகல இது வந்து நல்லா போகுது
அப்ப இந்த பிராண்டலயே வாங்கிக்கோங்க
அதுதா நானும் யோசிக்கற இது நல்லா அழுக்கு நல்லா போகுது பாப்பா
அ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு ஒண்ணு பிடிக்குது
ஓ அது கரக்ட்டு தா அத விட என்னன்னா நானு யோசிக்கல இந்த தடவ துணி கொஞ்ச கொஞ்சமாத்தா போட்டு எடுக்கறே மொத மாரி நெறைய போடுறது இல்ல ஒரு ஆறு சட்டை ஆறு ஆறு ஆறு சட்டையா தா இந்த தடவ மாமாது பதினஞ்சு சட்ட இருந்தது
ஆ
அதையே அஞ்சு அஞ்சா மூணு தடவ போட்டு எடுத்தே ஆனா பழுச்சுன்னு போச்சு
இல்லன்னா நா என்ன பண்ணுவேன்னா பத்து சட்ட ஒட்டுக்கா போடுவே
ஆ
இந்த தடவ அஞ்சு அஞ்சா போட்டக்காட்டி ரொம்ப நல்லா நீட்டா இருக்கான் தெரியல கொஞ்ச லேட்டானாலு பரவால்லனு இப்டியே போட்டுக்லா
அப்ப கம்மி கம்மியாவே போடுங்க
ம்ஹூம் நல்லாருக்கு
அதா ஒங்களுக்கு செட் ஆகுதுன்றீங்கல்ல
ம்ஹூம்
அப்ப அப்டியே போடுங்க
ஓ
உங்களுக்கு எப்டி செட் ஆதோ அப்டியே போடுங்க சும்மா மாத்தாதீங்க
அது மாரி மேல போய் தொவைக்க முடியறுதில்லப்பா பா வெயிலு சு சரியான வெயில்லுல்ல
ஆ
சாயந்தர நேரம் போனா ஹவுஸ் ஓனரு அந்த அக்கா எதாது சொல்லுவாங்க
ஏ
ஆ ஆமா இந்நேரத்துக்கு தொவைக்காத வெயில் தாழ்ந்து நா நாலு அஞ்சு மணிக்கு மேல போனா எப்டியு தொவச்சு முடிச்சுட்டு வர்றப்போ மணி ஆறரை ஏழாயிரு
சேரி
அப்புற என்ன வெளக்கு வெச்ச நேரம் தொவைக்கறா வைக்கிறா அப்படின்னுது காலையில அவுங்க தொவைக்கணுங்க பண்ணே அந்த கொழந்த துணியல்லா தொவைக்கணு புடிக்கணும்ட்டு காலேல நேரத்துலயே ஒம்பது மணிக் குள்ள அவுங்க தொவைக்கறாங்க அதுக்கு மேல நம்மளுக்கு வெயில்லு சரியான வெயிலு வந்துடுது
அதுக்காகல்லா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது சார்
ம்ஹூம் அதுனாலதா நானு அஞ்சு அஞ்சா போட்டு லேட்டானாலும் பரவாயில்லன்னு மிஷின மாட்டி வுட்டரது
நீங்க சும்மா அவுங்க யோசிக்கறாங்க இவுங்க யோசிக்கிறாங்கல்லா உங்க உடம்ப போட்டுக்கெடு
வெயில்ல நிக்க முடியறதில்லமா தல ரொம்ப சுத்துது சரி லேட்டானாலு அஞ்சஞ்சா போட்டு எடுத்தா என்ன மூணு தடவ போட்ணு ரெண்டு தடவ போடுறது மூணு தடவ போட்ணு அவ்ளதானே பரவாயில்ல போனா போட்டு போ
சேரிப்பின்ன என்னதா பண்றது
இருக்யா அ எல்லா துவச்சிட்டியா நேத்தே துவைக்கணுன்றத
துவச்சட்டே காய போடுக இடமில்ல அப்டி வச்சிருக்கே எ ங்க இதுவே காயவே இல்ல நைட்டு போட்டதே காயல
எப்டி இந்த வெயில காயாம இருக்கு உன்க்கு
இங்க வெயிலே இல்லல்ல நிழலல்ல தானே காயுது
நிழல்லா இருந்தாலு காஞ்சுர்க்கும் பாப்பா இன்நேரோ
இல்ல காயல அவுங்களு போட்டுருக்காங்க இதனாத்துட எப்பயுமே மாத்தி மாத்தி தாப் போடுவோ நேத்து நா கேட்காமயே போட்டே நேத்த அவங்களு போட்டாங்க முந்தா நேத்தா அவுங்க தொவச்சாங்க சேரி தொவக்க மாட்டாங்கன்னு நெனச்சிட்டு போட்டா அவங்களு தொவச்சட்டாங்க
சேர் சேர் சேரி இன்னைக்கி தொவச்சிருக்க மாட்டாங்கல்ல
ஆஹ் சாங்கால எடுத்துருவாங்க அவுங்க
ம் போட்டு விடு ஆ காலையில இருந்து
அவ்ளோதா நாளைக்கி எடுத்துப்பா அவுங்க எதுவு சொல்ல மாட்டாங்க தந்தத்தால எதுமே சொல்றது இல்ல
சொந்தக்காரங்கள வேறு போயிட்டாங்கங்க
நீ பேசாம டெய்லிம் போட்டுவுட்டனு வச்சுக்குவே உன்னோட கொடியு உனக்கு கரெக்ட்டா இருக்கு
அததா பண்ணணும் டெய்லி கூட போட வேண்டா ரெண்டு நாளைக்கி ஒரு டைம் போட்டாலே போது
ம் கொடி பத்துமா
போது போதும்
ஓ அப்ப கூட போட்டுக்க அந்த மாரி போடு உனக்கு அந் வேலயு மிச்சம்
ஒரு டைம் ஒரு ட்ரம்முக்கு போடுறோல்ல அது கரெக்ட்டாருக்கு
ஓ
ஒரு டிரம் வந்து நம்ம துவச்சோனா அத காய போட்டுக்லா
சேர் சேர் சேரி உன்க்கு ஈஸியாவு போயிருபாப்பா போட்டுவுட்டு போட்டுவுட்டு நீ மத்த வேலயு செய்றக்குள்ள அது நின்றமா எடுத்து எல்லா அதலா ஒதரி காய போட்டுபோட்டு இப்ப கொண் நேரோ படுக்கவோ ஏதோ ஒரு செய்றதுக்கு செரியா இருக்கு
ம் ம் துணியே மடிக்கிறதே இல்ல நானு
பேசிட்டே மடிச்சர்லா ஒரு நாலுதுணி இருந்ததுன்னா நீ ஏ அப்டியே போட்டு போட்டு வச்சா அத அத ஒர்க்கா சேத்தி ஒரு கட்டல் ஃபுல்லாக்கி மடிக்கற அதேதா இம்ச அங்க அப்டியே என்னவன்றினா வெளிய நிக்கிறீல்ல
ஆ
அந்த கோடிக்கு பக்கத்துலதான ட்ரம் வச்சிருக்க
அப்டிதா மடிச்சு மடிச்சு வச்சுட்டு இந்தே
ஆ
இடையில ஒரு டைம் அந்த பழக்கத்த விட்டே அது அப்டியே போய்ருச்சு அவ்ளத
நா மேல தொவச்சன் வச்சுக்குவே கையோட் என்னதெல்லா தொவச்சு எல்லா கழுவி கிழுவி பக்கெட்ட அங்கயே வெச்சுப்போட்டு வந்துருவே
ஆ
அப்ப சாய்ந்தரமா போம்போது யாரு இருக்க மாட்டாங்க நா மட்டுந்தான டக்குனு எல்லா துணியெல்லா மடிச் மடிச்சு அப்டியே அந்த பேசன்லே வெச்சப்பே
ஓ
அப்ப ஈஸியா இர்க்கு டக்னு எடுத்துட்டு வந்துருவே அதா பெஸ்ட்டு இப்ப இங்க கீ மிஷின்ல போட்றங்காட்டி ஒரு நேரோ மடிக்க முடியிது வெளிய கட்டல் போட்டு ஒக்காந்து மடிப்பே ஒவ்வொரு நேரோ எல்லா அப்பிடியே கூடைல போட்டு வந்து அது அப்பிடியே போட்டு வெச்சனா நால் நாளைக்கு அப்பிடியே கட்டில் மேல கெடக்கு ச்
சேரி உடுங்க அதுக்கென்ன பண்ண முடியு
அது எதுக் கால வேல பாக்கறாங்கல்லப்பா அந்த மண்ணு, தூசி எல்லா விழுகு அதுனால பா அ அவசர அவசரமா எடுத்துட் டு வந்துருவே
அப்ப அந்த ஈரத்துல இருக்கும் போதே மண்ணு தூசி எல்லா விழுமில்ல
அதுனாலதா அவுங்க போனதுக்கப்பறந்தா நா சில நேரத்துல காய போட்றதே தொவச்சு வெச்சட்றது
அ
அவங்க போனதுக்கப்பறோ காய போட்டுக்கற்து
ஓ
லோடு வராது இன்னிக் மண்ணெல்லா கொட்ட மாட்டாங்க சும்மா செவுரு மட்டுந்தா வெக்கறாங்க அப்டிங்கிற மாரி இருந்துச்சுன்னா துணியெல்லா காய போட்ருவே
ஆ
இல்லம் மண்ணு வரு, கல்லு வருது அப்டின்லா தெரிஞ்ச்சுன்னா எ அந்த அக்கா ஒ வேல செய்றக்கா சொல்லுவாங்க அக்கா மண்ணு லோடு வருதுங்க்கா அப்டிம்பாங்க நா காய போட்ருந்தாலு துணி எல்லா எடுத்துருவே
ஓ
அப்பிடிதா படக் படக்குனு எடுத்து எல்லா கூடைல போட்டர்றமா
ம் ம் ம் அது அப்பிடியே சேந்துக்குது
அதுதா பிரச்சன கரெக்ட்த்த நம்ம காய போட்றப்போ ஏனா நம்ம வாசல்ல தா அவுங்க எல்லாமே போட்றது சிமெண்ட்டுலுர்ந்து எல்லாமே ஸ்
ஆம்
கா வந்து சொல்லீர்வாங்க அக்கா வண்டி வருது நீங் கதவ சாத்திக்கோங்க துணி கிணி இருந்தாலு எடுத்துக்கோங்கக்கா அப்டின்ருவாங்க
பரவால்லியே அட்லீஸ்ட் சொல்றாங்கல்ல சேரித்த நானு கு இன்னோர் ஃபோன் வர்து கூப்பட்றே
சேரிமா சேரி வெக்கறே
ஆ இந்த வாரோ அப்பறோ நேர்ல வரே வர நேர்ல வர பப்பு தூக்கிட் வர ம்